ஆஹ்
ஆஹ் சொல்லுங்க கா காலை வணக்கம்
வணக் கொண்டா இந்த மாடி தோட்டம் வைக்க க்கலான்டிருக்கேண்டா
ஆஹ் நல்ல விஷயம்
அத்தம்மா நெறைய செடி வெச்சிருக்காங்க
ஆன்
நீ கடைக்கு போனா செடி வாய்ன்ட்டு வந்து அத்தமாட்ட குடுத்துட்டு போறியா
ஆஹ் செரிக்கா எந்த மாதிரி செடி வேணு
எனக்கு வந்து ஒரு ரோஜா செடி
ஆஹ் ரோஜாலே நறையா ரோஜா இருக்கே எதாவது கலர் எதாவது
இந்த எந்த ரோஜானா பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா
கூட சாபுடுவாங்களே உள்ளூ அந்த ரோஜா செடி ஒண்ணு வாங்கிக்கோ ஆமாடா நல்ல லைட் பிங்க்கா இருக்கும்பாரு ஒரு சாமந்தி செடி
ஆ அடுத்து
நீ எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோ
ஆ சரிக்கா எழுதிக்கிறேன்
ஓகே ஓகே அடுத்து வந்து ஒரு இந்த பூ வெரைட்டில வந்து நம்ம வீட்ல இயல்பா வர மாதிரி அந்த மாதிரி வாங்கி கோ ஏனா ரோஜாக்கு நம்ம ஒரு ச் செம்மன் வந்து அடிச்சிருக்கோ ஒரு வண்டி
உம் உம்
இந்த வெத வெதைகள்லா இருக்கூல
ஆமா ஆமா
அதுல அவங்ககிட்ட வீட்டுல போட்டா கண்டிப்பா வரக்கூடிய வெதைகள் இந்த வெண்டக்கா கத் த்திரிகா
ஆமா
கொஞ்சொ வாங்கிக்கோ அப்புறோ அழகு சார்ந்த கொஞ்சொ பூக்க பூச்செடிகல்லா இருக்குல்ல
ஆமா இலைகள் வெச்சு அந்த மாதிரியா
ஆமா இந்த லெமன் கிராஸ்ஸு
ஆஹ் அப்புற இந்த காகித பூ அது கூட நல்லா இருக்கு நெறைய கலர்ல
நீ என்ன பண்ணுனா ஒரு அஞ்சாயிர ரூபாய்க்கு
ஆஹ்
வாங்கற மாதிரி கணக்கு பண்ணிக்கோ
ஓ செடி மட்டுமா இல்ல அதுக்கான
திங்ஸ் எல்லாமே சேர்த்துதா உரொ அப்புற வந்து வெதைகள் செடி பான ஏன்னா நம்ப இப்போதைக்கு இந்த அமௌண்ட்ல போட்டு வாங்குவோ அதுக்கப்புறொ நம்ம வீட்ல நல்லா அறுவட ஆச்சுன்னா நம்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு செலவு பண்ணிக்லா
ஓ சரிக்கா சரிக்கா
நீ போயிட் ட்டு அங்க கூட ஆ கால் பண்ணு என்னனனு சொல்லு
ஆஹ் என்னன்ன இருக்குன்னு நா உங்களுக்கு அங்க இருந்து சொல்றே புதுசா நெறைய செடியு வச்சிருப்
ஆமா
சொல்றே
ஆமா அப்ரோ இந்த செடியிலே வந்து உம் ரொம்ப நெறைய பெருசா வளராம குட்டியாவே செடியில வந்து நல்லா பூ பூக்குற மாதிரியோ காய் காய்க்குற மாதிரியோ இருக்கு
ஆஹ் இந்த லெமன்ல்லா சின்னதா ஒரு செடியிலே நல்லா வருது
ஆமா இல்லனா நீ என்ன பண்ணனா அந்த தொட் ட்டிலே அவுங்களே மண்ணு குடுப்பாங்க
ஆமா ஆமா அவ்ங்களே இப்பலா மண்ணு குடுக்குறாங்க
ஆமா அவுங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்க முடியுமா அப்டின் கேட்டு அதுக்கு எதாவ்து இது அவ்ங்க காசு கேட்டா கூட குடுக்க முடியுனா நம்ம குடுத்துக்லா அதுக்கு அஞ்சாயிர்ரூவாய்க்கு மேல ஆனாலு பரவால்ல அஹ் பொருட்கள் மட்டு அஞ்சாயர்ரூவாய்க்கி வாங்கிக்கோ அவுங்க கொண்டு வந்து கொடுக்கறத்துக்கு எதாவ்து காசு கேட்டாங்க அது வந்து ஒரு ஐநூற்ருவாய்க்கிக்குள்ள கேட்டாங்கனா நம்ம அவ்ங்கள கொண்டு வர சொல்லுவோ
உம்
இல்லனா நம் ம்மா அதோட கார்லே டிக்கில போட்டு எடுத்துட்டு வந்துக்லா
ஆஹ் செரிக்கா செரிக்கா இதுல மருத்துவ குணங்கள் அந்த மாரி செடிலா வாங்க ட்டுமாக்கா
ஆஹ் வாங்குடா ஏனா அந்த தொளசி ஆஹ் அப் அப்றோ இந்த கற்பூரவள் ளி
குப்பைமேணி
குப்பமேணி அஹ் குப்பமேணி நம்ம வீட்டு வாசல்லே இருக் கு இருந்தாலு பரவால்ல அஹ் வாங்கிட்டு வா ஒனக்கு தெரிஞ்ச வேற எதாவது கற்றாழ நம்ம வீட்ல இருக் குடா ஆல்ரெடி இருக்கு உம் மா நம்ம வீட்ல இப்போதைக்கு மாமர இருக்கு வாழைல வந்து நம்ம வீட்ல சாதா வாழை மரம் தா இருக்கு செவ்வாழை அப்றோ அந் இந்த ஒரு பேரு சொல்லுவாங்க
அந்தந்த கற்பூரவல்லி
கற்பூரவல்லி அந்த மாதிரி பழங்கள் நல்லா பசங்க குட்டி பசங்க சாப்புட்ற மாரி எதாவ்து இருந்தா வாங்கவைக்க சொல்லு
ஆஹ் செரிக்கா செரிக்கா
செரிடா மத்தபடி தக்காளி கத்திரிக்கா அந்த மாதிரி எல்லாங் கூட வாங்கிக்கோ
ஓகே இந்த பொதினாவுடைய அ சீடுல்லா வாங்கிக்ட்டுமா விதைகள்
ஆ வாங்கிக்கோடா பொதினா வந்து ஆல்ரெடி நம்ம வீட்ல யூஸ் பண்ணிட்டு அதோட தண்டு எடுத்து வச்சிருக்கோ அதுலயே நம்ம குரோ பேக்ல ஒரு பை இருக் கு இப்ப அத அறுவட பண்ணிட்டுனா அது வரு அது இல்லாம சீடு வாங்கிட்டு வா அது எப்டி இருக்குன்னு பாப்போ கொத்தமல்லி விதைகள் இருந்தா கூட வாங்கிட்டு வா ஒனக்கு ஏதாது செடி வளக்க புடிச்சிருந்ததுன்னா சொல்லு அதையு வாங்கிட்டு வா இங்க வளத்து அது காய்சதுன்னா நீ எடுத்துட்டு போக பூல மறக்காம இந்த செம்பருத்தி பூவு சங்கு பூவு வாங்கிட்டு வா
ஓ சரிக்கா சரிக்கா அதுல என்ன கலரு
அதுல கண்டிப்பா ப்ளூ கலரு ஆ செம்பருத்தில ரெட் கலரு செம்பருத்தில வெரைட்டியா ஒரு பிங்க் இருக்கு
ஆமாமா
அது வந்து மறக்காம வாங்கிட்டு வா
ஓ சரிக்கா சரிக்கா
ஏன்னா செம்பருத்தி செகப்பு பூவயு இந்த சங்கு பூவையு டீ மாதிரி போட்டு குடிக்க சொல்றாங்க ஆ அது வந்து நம்மளோட ஒடலுக்கு வந்து அவ்ளோ நல்லது கொடுக்குமா அதனால மறக்காம நீ து வாங்கிட்டு வா அப்புறோ வந்து குண்டு மல்லியு மறந்துறாத
ஆ குண்டுமல்லி ஆமா இப்போ நா நறையா மல்லி வந்திருக்கு அதுலே
அப்டியா
ம் ஆமா அது அதுலயு நெறைய விதமா இருக்கு
சரி
ம் ப்ப அதையு ஒன்னு வாங்கிட்டு வந்துடுற அடுக்கு மல்லி ஓக் கேவா இல்ல சாதாமல்லியே
ஆ அடுக்கு மல்லி ஓகே கே மல்லிலே கொஞ்சோ நீட்டு அரும்பு மல்லி மாரியெல்லா இருக்கு நா ஒரு தோட்டத்துல பாத்தே மற கம சாமந்தி பூ கலரு கலரா வாங்கிட்டு வா
உ ஆ
அதாவது மாடி தோட்டோ வந் து ஒரு நெறஞ்சு இருக்குணு நா காலைல எழுந்து போய் பாக்கற அப்போ எனக்கு ஒரு மன அமைதியா இருக்கணு அப்டிவும் அப்பிடி அந்த மாத்ரியான பூட் பூக்கள் வாங்கிட்டு வா
அப்போ பாதி பூக்கள் பாதி காய்கறிகள் அ
ஆமா நம்ம ஒரு ரு லெஃப்ட் சைட்டு மாரி பூக்களையோ இந்த பக்கோ ஆப்போசிட்ல அப்டே காய்கறியோ போட்டுக்க வேண்டிதா
ஓ செரிக்கா செரிக்கா இப்போ எல்லாரோ மூங்கில் வள க்குறாங்க மூங்கில் கூட ஒரு நல்ல அதுலந்து நமக் நல்ல சுத்தமான காத்து வரும்னு சொல்றாங்க
ஆ ஆ அப்பிடியா அங்க இருந்து சுன்னா கண்டிப்பா வாங்கிக்கோ இப்போ இதெல்லா வாங்கி அஞ்சாயி ரூவாய்க்கு மேல போயிடுச்சு அப்டின்னா ஆ நீ எனக்கு கால் பண்ணி சொல்லு
ஆ
இதுல தவிர்க்க முடிஞ்சுது தவிர்த்துருப்போ இல்ல அஞ்சாயிரூவாய்க்கு மேல கண்டிப்பாக வாங்கி தா ஆகணு அப்டின்னா வாங்கிக்ளா ஒன்னு பிரச்சன இல்ல நீ ஒன்ஸ்சு வாங்கிட் டு எனக்கு கால் பண்ணு நா எல்லாத்தியு பாத்துட்டு போதுமா இல்ல இது எது வேண்டு வேண்டான்னு சொல்லிட்றே அப்றோ நீ அவுங்குள்ட கேளு அஞ்சாயிரூவாய்க்கு வாங்கிருக்கோ அப்டின்றதுனால் ல்ல எதாது
வாங்க
சழுக எதாது இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்குல்ல ஒரு செடி கொடுக்குறாங்களோ இல்ல இலவசமா வந்து
ஆ உரங்கள் கூட குடுக்கலா இலவசமா
என்ன குடுக்கலான்டா
உரம் உரம்
உரம் நல்ல விஷயம் நமக்கு பேசாம எல்லா செடிக்கான உர நாம கூட ஒரு நாலஞ்சு செடிக்கான ஒரு ஒரத்த குடுத்தா கூட
ம் ஆமா
அது எப்டி யூஸ் பண்ணணுனு மட்டு கேட்டுட்டு வந்துரு
ஆ எந்த அளவுக்கு
எப்டி யூஸ் பண்ணனு இந்த ஒரோ இல்லாம வீட்டு காய்கறிகள் பழங்கள் இதெல்லா எது எந்த செடிக்கு போட்டா நல்லா வளரு அப்டின்ட்டு கேட்டுட்டு டு வா முட்ட தூள்லா கூட டுவாங்க ரோஜா செடிக் ரோஜா செடி தவிர்த்து வேற எதாவ்து செடி போடலாமா அப்டிலா கூடோ கேட்டுட்டுவா செடி வளர்ப்பு பத்தி கொஞ்சோ கேட் டுவா
ஆ நாமளே எப்டி உரம் செய்யலா அப்டின்னு பாக்கலாமா இந்த காய்கறிகல வெச்சி
ஆமா இப்போ ஃபோன்லயே நெறயா அந்த பத்தி கேள்விப்பட்ட நானு அதனால அதையு நம்ம வீட்ல தயாரிக்க முயற்சி
உம் கண்டிப்பா பண்ணலா
கண்டிப்பா செடி வந்துடுச்சுன்னா மாடி தோட்ட வெச்சுட்ட பிறகு இனி காய்கறி வெளியில வாங்கணும்னு அவசியமே இல்ல
ஆமா நல்லா வளர்ந்துருச்சுன்னா நம்ம வீட்லயே பசுமையா சாப்புடலாம்
ஆமா ஆமா இப்போ நெறையா போன்ல பாத்தா எல்லாரு மாடித்தோட்டம் தா வெச்சிருக்காங்க பாக்கவே அவ் அவ்ளோ அழகா இருக்கு
செரிக்கா ஆஹ் செரிக்கா அங்க போயிட்டு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு பாத்து சொல்ற
டுமா
ஆஹ் செரிக்கா
பாய் டா